ஆ கேக்குது சிஸ்டர் நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கோ சிஸ்டர் நீங்க
நாங்க நல்லா இருக்கோ சாப்ட்டிங்ளா
ஆ இப்பதா சாப்ட்டாஸ் நீங்க
ம் ஆமாம் நாங்களு இப்போ சாப்புல நாங்க வந்து சவன் தேர்ட்டிக்கு மேல சாப்புடுவோ நாங்க அந்த நைட்டு மட்டு
ஓகே ஓகே
அதனால சவன் தேர்ட்டிக்கே சாப்ட்டாச்சு
அப்புடியா நாங்க இப்பதா டென்னோ கிளாக் சாப்ட்டு முடிச்சோ
ஓ சேரி ஓகே ஓகே நாங்க இட்லி செஞ்ச நைட்டுக்கு என்ன பண்ணனே தெரில டெய்லி வந்து இது ஒரு யோசனையாவே இருக்கு சிஸ்டர் அதாவது என்ன சமைக்கலா அப்புடிங்கிறது ஒரு பெரிய டார்கெட்டா இருக்குன் வச்சுக்கோங்களே
ஆமா
நைட்டுக்கு இட்லி வச்சு தேங்காய் சட்னி வச்சி
ம் உங்க வீட்ல இட்லி தேங்காய் சட்னி ஆ இது எல்லாரு சாப்டுவாங்களா
ஐயோ அப்புட்லா இல்ல அதா சொல்ல வந்தே அடுத்து தேங்கா சட்னினா என் ஹஸ் பண் சாப்டவே மாட்டாங்க நா அதுக்காக ஒரு ஒரே ஒரு குட்டி வாழக்கா இருந்தது அத சீவி ரெண்டு பஜ்ஜி போட்டு குடுத்த அதனால அந்த தேங்கா சட்னி இட்லி இட்லியுமே அவ்ங்க சாப்புடவே மாட்டாங்க அதுக்கு நீ ரெண்டு தோச நாலு சு ட்டு குடுத்துரு நான் சாப்ட்ற எனக்கு இட்லி மட்டு வேண்டவே வேண்டான் சொல்லுவாங்க
ஆ
ஆமா
எங்க வீட்லயு இட்லி சாப்ட மாட்டாங்க அதுவு தேங்கா சட்னி புடிக்கவே புடிக்காது எனா புடிக்கு அவ்ங்கது சாப்புடுவாங் க என்னனா நெஞ்சு கரைக்கு நெஞ்ச கரிக்கும்பாங்க நை
ஆமா நைட்டு ஆமா நைட்டு அதனா லதா நாங்க வந்து என்ன பண்ணுவோனா இப்ப நம்ம தேங்கா சட்னியோட ஒரு ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டுறது நைட்டுனா அது ஒன்னு பிளஸ் சவன் தேட்டிக்குள்ள நாங்க சாப்ட்ருவோமா எப்பயுமே வந்து சவன் தேட்டி டூ இல்லனா எ சவன் ஃபாட்டி ஃபைக்குள்ள நாங்க சாப்ட்டு முடிச்சுருவோ அதுக்கடுத்து தாண்டவே தாண்டாது அதனால சாப்ட்டு கொ ஞ்ச நேரோ நான் வந்து எங் பசங்கள வந்து விளையாட உடுவனா நா வந்து
ஆ
அதனால எனக்கு பெருசா தெரியாது எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க
ஆ ஆ
தம்பி ஒன்னு பாப்பா ஒன்னு தம்பி வந்து யு கே ச் படிக்கிறான் பாப் பாக்கு இப்பந்தா ஒன்னேகால் வய்ஸ் ஆகுது ரெண்டு பேருயமே என்ன பண்ணுவனா நான் சாப்பாடு வந்து ஏழே முக்காக்கு சாப்ட்டு முடிச்சுருவாங்ளா அதுக்கப்புறோ கிச்சன்ல பாத்துரோ கழுவிட்டு கொஞ்சோ கிளீன் பண்ணி வச்சுட்டு
ம் ம ஹலோ ஒ ஹலோ ஹலோ